தம் தோழி
வணக்கம் தோழி நலமா இருக்கீங்கள
நல்லமா இருக்குகோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லமா இருக்குகோ தோழி சாப்டாச்சா
ஆ மதியோ உணவு முடிஞ்சிச்சு நீங்க
ம் சாப்ட்டாச்சு தோழி என்ன சாப்பாடு சமசிங்க மதியோ
நாங்க இன்னிக்கு வந்து கீர கடஞ்சிட்டு வெண்டக்கா பொரியல் பண்ணோ
ஆ
உங்க வீட்ல என்ன சமயல்
நல்ல சத்தான சமையல்லா சாப்டிருக்கீங்க
ஆமாப்பா வாரத்துல மூணு நாள் கீர செஞ்சுடுவோ
ஆ ம்
நான்வெஜ்ஜூ எப்வாவது ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இல்ல எப்ப சாப்டணுன்னு தோணுதோ அப்ப நீங்க என்ன சமையல் பண்ணீங்க
சரிங்க தோழி நா இன்னைக்கு கத்திரிக்கா குழம்பு வச்ச
ஓகே ஓகே
ஓகே தோழி பண்ணனு
எண்ணெயில வதக்கி பண்ணுவீங்களா
ஆ ஆமா எண்ணெய் எண்ணெ கத்திரிக்கா குழம்பு தோழி ம்
பசங்களலா சாப்டுவாங்களா கத்திரிக்கா
ஆ பசங்க கத்திரிக்க எல்லா சாப்ட மாட்டாங்க அந்த குழம்பு மட்டு சாப்டுவாங்க
அதா இப்ப இருக்க கொழந்தைங்காள எங்க காய்கறி சாப்டுதுங்க சொல்லுங்க காய்கறினாலே மூஞ்சு சுளிக்குதுங்க வறுத்து தறியா பொறிச்சுத்தறியா சாப்புடுறந்துங்க
ஆமா
முக்காவாசி காய்கறி குடுத்து பழக்க பண்ணுங்க காய்கறி இதயே பொறியல் பண்ணி சாப்பாடு பேரட்டி அதுவே குடுத்து அனுப்புங்க ஸ்கூல்ல ஏன்னா வீட்டு வீட்ல சாப்றத விட ஸ்கூல் தா சாப்டுவாங்க அவங்க
ஆமாங்க தோழி அது மாரி இந்த இப்போ நீங்க சொல்ற மாரி ந்த பொரியல்லா பண்ணி குடுத்தோ அப்டின்னாக்கா கண்டிப்பா அவங்க சாப்டே மாட்டாங்க நானா புனோனா பருப்போட அந்த காய்கறி கேரட்டு பீன்ஸ்சு பீட்ரூட்டு அப்டின்ட்டு எல்லா காயு அந்த சா உருக்கெழங்கு அதுல்லா வந்து பருப்போடேயே ம் வேக ஊரவச்சு அப்டி குடுத்துடுறது சாப்பாட்டோட பருப்பு சாத மாதிரி
ம்
அதுனா சாப்ருவாங்க இப்ப தனியல நம்ம பொரியல்லா செஞ்சு கொடுத்தோ அப்டின்னாக்கா அத எடுத்து கூட பாக் சாப்பிட மாட்டாங்க இதெல்லா எதுக்கு வச்சுனாலா சாப்பிட மாட்டேன்னு தெரியுல அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ தெரிஞ்சுதா வச்சேன்னு சொல்லணு நீங்களு தெரிஞ்சுதா வச்சே அது சாப்ப இல்லனா அங்க நீயு அதே மாதிரிதா இருப்ப அதெல்லா சாப்பிட்ட தா நம்ம அத தாண்டி போயிடுவோ அப்டின்னு சொல்லி பழகப்படுத்துங்க ஏன்னா இப்ப இருக்க கொழந்தைங்காள எப்டி சொல்றதும மேலீசா கை கால் முளைச்சா மாரி அப்டியே நறுக்கனா மாரியே இருக்குங்க
ஆமா என் கொழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க
என் பையனு ரெண்டரை வயசகுது குட்டி பாப்பா மாரியே இருப்பா ஆனா எல்லா நல்லா ஆக்டிவா நல்லா இருப்பா காய்கறியா தா சாப்பிடுவா அவருக்கு கீரை சாத இந்த உருளைக்கேழங்கு சாத இதெல்லானா ரொம்ப பிடிக்கு வாரத்துல அவனுக்காகவே மூண் நாள் கீர செஞ்சுடுவ அதனால அவரு சாப்புறதா பாத்து செஞ்சு குடுப்ப பீன்ஸ் கேரட் பொரியல்னா நல்லா சாப்டுவாரு பீட்ரூட் பொரியல் தா நல்லா சாப்டுவாரு அது மாி முருங்கிற பொரியல் பண்ணா அவருக்கு தனியா வச்சு குடுத்துர்னு அது மாரி காய்ல்லா நல்லா சாப்டுவா இ மெ இந்த கருவாடு மீனு இதெல்லா கூட நல்லா சாப்டுவா
அப்ப நல்லதுதா நல்லா சம்ச்சா நல்லா இருக்கு
அதுதா என்னென சாப்புறானோ அததத வாரத்துல அவவனுக்கு தனியா செஞ்சு குடுத்துருவ நாங்க ஏதாது சாப்ட்டோன்னா கூட அவனுக்கு தனியா ஏதாது செஞ்சு குடுத்துருவ அவ சாப்ட்ருவா
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி
கீர வந்துருச்சுன்னா போது கத்துவா கீர வந்து
கீர வந்துட்ச்சு கீர வந்துட்ச்சு ஆ ஆ
வந்து வாங்கி கிளீன் பண்ணி போட்டா மறுநாள் அனக்கு கொஞ்சோ ஒரு கொஞ்சமா அவனுக் குவாட்டஸ் சாதம் பருப்பு கீர எல்லா போட்டு குக்கர்ல அப்டியே வச்சு குடுத்துருவ மறுநாள் எல்லாருக்கு பொதுவா கீர கடஞ்சிடுவ
ம் ம் ம்
அந்த மாரி கீர குடுங்க நல்லா கண்ணு கு கீர மீன் குடுங்க ஏனா இப்ப இருக்க புள்ளைங்களா முக்காவாசி கண்ணாடி போட்டுட்ருக்குங்க
ஆமா இப்ப ஏ ஏ பொண்ண பாத்தீங்க அப்டின்னாக்கா நல்லாவே மீன் சாப்டுவாங்க
ஆ
மீன் அப்டின்னா அவுங்களுக்கு ரொம்பவே புடிக்கு மீனு வந்து எப்டி குடுத்தாலு வறுத்து குடுத்தாலு சாப்டுவாங்க கொழம்புல உள்ளது சாப்பாட்ல அடிக்கடி அவ மீன் கொழம்பு வச்சா அடிக்கடி பசி வந்துரு அங்களுக்
ஆ அதுதா எது நல்லா விரும்பி சாப்டறாங்களோ அத குடுக்லா தப் ப்பே கடையாது ஏனா நம்ப வந்து வெளில வாங்கி ச குடுக்கறது தா யோஸ் திக்கிணு இது ஒரு நல்லதா கேட் ட்தா இது எந்த எண்ணெய்ல வருத்தாங்களோ மூண் நாளைக்கு முன்னாடி பொறிச்சிருப்பாங்க அந்த எண்ணெய்லே இப்பயு பொறிச்சு குடுத்துருப் ப்பாங்க நம்ப வீட்லனா பாத்து பாத்து சமைப்போ எதுவு பிரச்சன இருக்காது தைரியமா குடு நா இது வரைக்கு என் பையன்னுக்கு ஒரு இட்லி கூட கடைல வாங் குடுக் மாட்ட
ஆ
அவனுக்கு ஒத்துக்காது இப்ப ஒரு இட்லி கால்ல இப்ப எனக் உடம் முடில ஒரு ரெண்டு இட்லி கடைல வாங் ஏ அவக்குனு கூட்னனா அன்னைக்கு ஃபுல்லா வாந்தி எத்துட்டே இருப்பா அதனாலயே நா ஒடம் முடிலனா கூட எழுந்திருச்சி ஒரு ரெண்டு இட்லியாது அவனுக்கு ஊத்தி வச்சிருவே
ஆ
ஆமா அந்த ரெண்டு இட்லி ஒரு இட்லி பொடி வச்சி கூட சாப்பிட்டுருவா அவ
ஆமா செல கொழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்கே ஒத்துக்காது ஒடம்புக்கு வந்து அது எடுத்துக்காது
இடியாப்போன்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னுவாங்க அந்த இடியாப்போ வாங்கி குடுத்தா இவனுக்கு ஒத்துக்காது
ம்
ஆமா வா ஒடனே வாந்தி வந்துடு லூஸ் மோஷன் ஆயிடு தண்ணி குடுச்சா கூட வாந்தி எடுத்துட்டே இருப்பா அன்னைக்கு ஃபுல்லா அதனாலயே நாங்க பால் மாரி அங் எங்க போனாலு நாங்க ரெண்டு பேரு அஜ்ஜெஸ் பண்ணிப்போ அவனுக்கு வீட்ல செய்ற சாப் ப்பாடு கொஞ்ச போட்டு எடுத்துட்டு போயிறது டிஃபன் பாக்ஸ்ல எங்க போனாலு சாப் ப்பாடு மூட்டய கட்டிட்டேதா சுத்தணு நானு
அதா சொல்லுவாரு டாக்ட்ரு கூட இல்ல சார் அவனுக்கு வெளிலேருந்து எத் இது வாங்கி குடுத்தாலு அவனுக்கு ஒத்துக்க மாட்டிது இந்த மாரி ஆயிடுது அப்ப குடுக்காதீங்க அப்டின் சர் ஃப்யூச்சர்ல எதோ ஒரு எமர்ஜென்சிலா நா ஃப்யூச்சர்ல வளர வளர செட் ஆயிடு இப்ப கொழந்தைக்கு செட் ஆவலனா குடுக்காதீங்க அப்டின்னு அதனாலயே அவனுக்காகவே காலையில இட்லி மதியோ சாப் ப்பாடு மறுபிடியு நைட் இடியாப்போ இல்ல இட்லி இந்த மாரிதா எதா செய்யறது ஒரு ஒரு நாளைக்குவ அதே மேரி சில பிள்ளைங்க உப்புமால்லா சாப்பிடாதுங்க
ஆ
ஏ பையே உப்புமா சாப்பிட்டுருவா ம் ரெண்டு வயசுலந்தே உப்புமா குடுக் க்க ஆரம்பிச்சிட்ட அவ ரெண்டு வயசுலந்தே சாப்பறா உப்புமா இவ உப்புமானா தொட்டுக் க்க எதுவு தேவப்படாது கொஞ்சோன்டு ரவைய போட்டோமா கடகடன்னு கலரனுமா அது மேரி வீட்ல இருக்கப் புளிச்ச மாவு இதெல்லா கூட குடுக்கமாட்ட அதெல்லா கூட சாப்புட்டா அவனுக்கு செட் ஆவாது அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப காலையில சமைக்கிறோமா அதா செட் ஆவு நைட் வச்ச கொழம்பு இப்ப கால சூடு பண்ணி குடுத்தா கூட செட் ஆவாது ஆம் ஆ ரொம்ப கஷ் ட்டுமா ஐயோ ஏ கேக்கிறீங்க அவனுக் க்காகவே அப்பப்ப கொஞ்சோ கொஞ்சோ எதாது செஞ்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு
ஆ இப்ப நம்ப கிச்சன்லியே இருக்கிற மாரி ஃபே நமக்கே ஃபீல் ஆகு இல்லையா எப்ப பாத்தாலு கிச் ச்சன்லே தா இருக்கோ
கொழம்புனா பரவாயில்ல நைட்டுக்கு சாப்புட்றான் ஒன்னு செரிய எதுவு ஆகல அதாது இப்ப இன்னிக்கு காலையில சமைக்கிறன்னா நைட்டு வரைக்கு செட் ஆவுதுப்பா இப்ப இன்னிக்கி நைட்டு வைக்கிற கொழம்பு மறுநாள் ஃபிரிட்ஜல வச்சிட்டு மறுநாள் கால சூடு பண்ணி குடுத்தா அவனுக்கு செட் ஆகா மாடிது உ
ஆ
அதனால இட்லி ஊத்தி நெய் போட்டு கொஞ்சோ இட்லி பொடி போட்டு அப்டியே தொட்டு ஊட்டிவுட்டுரது
சே சே இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் இந்த பண்டிகை இல்லா வந்து நீங்க எப்பிடி கொண்டாடுவீங்க அந்த அத பத்தி கொஞ்சோ பேஸ்றீங்களா
எனக்கு நா வந்து கிறிஸ்டின்பா நா கிறிஸ்மஸ் மட்டுதா செலப்ரேட் பண்ணுவே ஈஸ்டரு
ஆ
துக்க நாள் குட் ப்ரைடே அந்த மாரி தா செலப்ரேட் பண்ணுவோ
இப்போ தீபாவளி பொங்கல் அதலா நீங்க பண்ண மாட்டீங்க
இல்லப்ப நான் இந்து அவர் கிறிஸ்டினு அவர பாத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் ரொம்ப பிரம்மாண்டமா செலப்ரேட் பண்ணுவாரு பொங்கல்னா வீட் ட்ரெஸ் எடுப்போ எல்லா பண்டிகைக்கும் ஆனா பொங்கல்னா வீட்ல பொங்கல் செஞ்சு சாப்டுவோ யார் குடுக்குறதும் வாங்கி சாப்ட மாட்டோ தீபாவளினா பட்டாஸ் பாக்ஸ் வாங்குவோ குலோப் ஜாம் செய்வே பிரியாணி செய்வே வீட்ல செலபிரேட் பண்ணிடுவோ ஆனா பண்டி க்கேனா மட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலந்தே பலகாரோ செஞ்சிட்டே இருப்பே இங்க இருக்கவங்க க்கம்பக்கத்து எல்லாருக்கு குடுத்துட்டு மி ச்சர்க்கறதல்லா பேக் பண்ணி ஊருக் போயிடுவோ நாங்க ஊர்ல தா செலப்ரேட் பண்ணுவோ நாங்க கிறிஸ்மஸு அங்க போனா ஆமா ஒரு அறுவது பேர் ஒரு பத்து ஃபேமிலி வந்துருவோ அங்க மொத்தமா எனக்கு எங்க மாமியார் வீ எங்க மாமியாருடைய அம்மா வீடு அங்க
ஆ
எங்க வீட்டுக்காருடைய தாய் மாமாலா அங்க இருக்காங்க அதனால அங்கே போயி்டுவே செலப்ரேட் பண்ண ஒரு ஒரு வாரம் நல்லா கொண்டாட்டம் கும்மாளம் அப்டிதான்பா இருக்கு எந்த கஷ்டமும் மைண்டுக்கு வராது அப்றோ வீட்டுக்கு வந்ததுக்குகப் அப்றோந்தான் ஐயோ இ பி பில்லு கரண்ட்டு பில்லு அது இதுன்ட்டு வாடகை அப் அப்டின்னு மைண்டுக்கு வரும் அங்க இருக்க வரைக்கும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமோ ஒரு காசு பெரச்சனையோ ஒன்னு தெரியாதுப்பா நல்லாரெஸ் ஜாலியா எப்டி சொல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் முழச்சிட்டு இருப்போம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பிரேயர் பண்ணிட்டு போற வரைக்கும் முழச்சிட்டு இருப்போம்
ம்
வீடு ஃபுல் நல்லா பெரிய எடம் வீடு ஃபுல்லா சுத்தி பெருக்கி சாணிலா தெளிச்சி கோல எல்லா போட்டு எல்லா அப்றோ மருதாணி போட்டுட்டு உக்காஞ்சிட்டு கத பேசிக்கிட்டு அப்றோ நைட்டு பன்னெண்டு மணி ஃபாஸ்டர் வருவாங்க பிரயேர் பண்ணுவாங்க கேக் வெட்டி சாப்ட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலைல அஞ்சு மணிக்குல்லா எழுந்துருச்சி
ம்
அப்றோம் எல்லோரும் ஒவ்வொருத்தரா குளிச்சி கிளிச்சி காலையில டிஃபனுக்கு வடதா சுடுவாங்க அதுதான் அங்கே பலகாரம்
ஆ
டிஃபனே அதுதான் அன்னைக்கி பலகாரமும் அதுதான் மத்தபடி காலையில டிஃபன்னு வட மட்டும்தான் வடை கார பச்சடின்னு ஒண்ணு செய்வாங்க அதுதான் மத்தபடி முறுக்கு அதுரசம் அதெல்லா முன்னாடியே செஞ்சி வெச்சிட்டு இருப் ப்பாங்க கிறிஸ்மஸ் பலகாரம்ன்ட்டு காலையில டிஃபன்னு பாத்தா கேசரி வட அது தான் டிஃபனே வட சுட சுட சுட சுட சுட்டுட்டு இருப்போம் ரெண்டு நா உள்ள ஸ்டவ்ல ரெண்டு பேர் சுடுவாங்க வெளியே அடுப்புல ரெண்டு பேர் சுடுவோ அது பாட்டு ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு சுட்டுட்டே இருப்ப அருவது பேர் எழுபது பேருக்கு செய்யணும்னா எவ்ளோ தேவப்படு அத சூட சூட சுட் ட்டா எல்லாரும் ஒண்ணு ரெண்டா சாப்படுவாங்க எல்லா பத்து பதினஞ்சி சாப்படுவாங்க ஆமா ஜென்ஸ்ம் ஆ
அதிகமாவே தானே எடுத்துக்குவோம்
அ ஜென்ஸ்சன்னுவோ கால்ல சுடும் போது ஒரு வாட்டி சாப்படுவாங்க ஒரு அர அவர் ஒரு அவர் கழிச்சி மறுபடியும் சுடும்போது ஒரு வாட்டி சாப்டுவாங்க சொல்லவே வேணா அந்த மாரி அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் அப்றம் மதியம் லஞ்சக்கு அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க புலாவ் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க எல்லா கறியும் செய்வாங்க பீஃப் மட்டன்னு சிக்கனுன்ட்டு அதுக்கெல்லா ரெடி பண்ணி வச்சா சமையல்காரு வந்து சா சமச்சி குடுத்துட்டு போயிடுவாரு நம்ப பாத்திரோ எல்லா அரேஞ்ச் பண்ணி அத் அதுக்கு தேவை அவுங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லா நம்ப கட் பண்ணி வச்சின்னு பத்து கிலோ வெங்காயம்னா பத்து கிலோ வெங்காயம் கட் கட் பண்ணி வச்சின்னு தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டு நாங்க ரெடியாகி சர்ச்க் போயிடுவோம் நாங்க வரதுக்காட்டி பாத்தா சாப்பாடு நல்லா சுட சுட ரெடியா இருக்கும் வந்து எல்லாத்தையும் எத்துட்டு வந்து நடுவுல வெச்சுட்டு அறுவது பேரும் சுத்தி சாப்ட உக்காருவோம் எல்லா ஒருத்தர் மாத்தி ஒர்த் ஒர்தர் மாரி அப்டியே பரிமாறி சாப்ட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக ரொம்ப ஏங்குவோ
கண்டிப்பா பண்டிக அப்டின்னாலே நம்ம குடும்பத்தோட கொண்டாடும்போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக் கொண்டையா
அதுவும் இப்பல்லா இங்க சென்னைலலா யாருப்பா நாலு பேரு பண்டிகை க்கு வந்ட்டாலே ஐயோ வந்துருச்சுங்க உயிர எடுக்கறதுக்கு நம்ம படுக்கலான் நெனச்சோ வந்துருச்சிங்க துணிய மாத்துடி போய் சமைக்கலாண்டி அப்டின் தா பேசுறாங்க ஆனா அங்க வந் இது அந்த ஒரு இதுவே கெடயாது பாடு பாகு பாடே கெடயாது நீயும் வெங்காயம் கட் பண்ணு நானு போய் மாவு அரைக்கிற வா கட கடன்னு சுடுவோம் சாப்புல்லா எல்லாருக்கு செஞ்சு குடுப்போம் அப்படி ஒரு எண்ணம் தா
ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி நன்றி கெடச்சா பேசலா